ஹலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க?
கே
சேர் சேர் அம்மாக்கு எப்டி இருக்காங்க
ம் தம்‌ காலைலதா திலீப்பன் கிட்ட போயிட்டு ஊசி போட்ணு வந்து படுத்துனுகிறே
ஏ என்னாச்சுங்க?
அது ஒரு ரெண்டு ஒர் ரெண்டு வாரமா த இங்க வெல தங்க செங்கம் போயிருந்தாங்க அ அக்கா பொண்ணு வீட்டுக்கு அஹ் அங்க தண்ணி மாரி இருக்குன் நெனக்கிறே குளுச்சது ஓ தண்ணி குடுச்சதெல்லா ஒ த்துக்ல போலருக்கு
ம்
அவுங்ளுக் கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கப்ற போவே இல்ல அவுங்களுக்கு மருமக சம்பாரிச்சுட்டாங்க
ஓ இப்ப உங்க அக்கா உங்ளுக்கு அக்கா இருக்காங்ளா?
கான்னா பெரியம்மா அம்மாவொடைய அ
ஆ சேரி சேரி சேரி பெரியவங்க பசங்களா அ
பெரியம்மா இல்ல அவங்க சின்ன வயசுலே நா சின்ன வயசா இருக்கு போதே எறந்துட்டாங்க
ஆ ஹா
அப்டின்னா அம்மா வந்து செரி நமக்கு அம்மா இருந்தா வருவாங்கல்ல அப்டின்னு நெனைக்குவா நா போய் வரே ஆ போய் ஒர் ரெண்நாள் தங்கிட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு
அ
போனாங்க அதுக்கே இவ்வளோ வருஷோ அயிருச்சி அவங்களுக்கு போறத்துக் அங்க
என்ன பண்றது போனோன்னு மனசு வறுக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தடுத்ருது இல்லங்களா பரவாயில்ல அவங்க அப்பாவே தனியா வளர்த்து கல்யாணம்பண்ணி குடுத்துறு
உம் ஆமா நா நாலு புண்ணு ஒரு பைய ஆமம் அஞ்சி பொண்ணு ஒர் ட் பொண்ணும் அது பெரியமாவும் ந்த பொண் குழந்தையும் ரெண்டு பேருமே சூசைட் பண் நீங் நாங்க கந்த்துல விழுந்து அது என்ன பிரச்சனனு தெரிய தோ போமிலி பிரச்சனன்றாக அது சின்ன வயசு ஷ்ல எங்களுக்கு அவ்ளோ தெரியல இல்ல அவங்க அது மாரி பண்ணிக்கினாங்க
ஆமாப்பா நேத்தோ முந்தாநேத்தே இப்படி பாத்துட்டே இருக் இக்க ஒரு ஆள் வந்து கட கடகடன் வந்தாரு அது வந்து சசிர காடல அப்படியே பதிவாயிட்டு இருக்கு எனமாவு இப்பிடி இப்பிடி பாக் க்குறாரு இத போய் இவ்வளோ நேரம் காட்டுறாங்கன்னா ஒரு லாரி வரு ந்து கட கடன்னு போய் லாரில படுத்துட்டாருப்பா அந்த லாரிக்காரன் ஒரே கத்து கத்திட்டா அப்பிடியே உடம்பு மழி ஏறி இறங்கிடுச்சு அத ஸ்டாப் பண்ணவும் முடியல அவனால கரெக்டா ஸ்பீடா வர வர அப்பிடி எதிர்ல வத படுத்துட்டா எப்பிடி இருக்கு
அவ அவரு ஒரு நிம்ஷத் ட்ல இருந்தாலு மனஸ்
அப்படிதா இப் இப்ப செத்தட்டவு போயிட்டா ஒரே நிம்ஷத் இதல அட நம்ம உயிர் போடா போட்டுன்ற மாரி உட்டுட்டா அவ ஆனா அவ ஏத்தனவய் இன்னிக்கெல்லா அவ நெனச்சு நெனச்சு சாவா சீரியஸாவே எனக்கு ரொம்போ கஷ்டமாயிருச்சு இது அப்படி அதிர்ச்சியா பாத்துட்டா அவரு உயிர் போயிடுச்சு அவ்ளோதா அது து ஆன்த ஸ்பாட் அவுட்டு
ம்
ச்சே இல்ல அவ்ளோ நிண்டு போச்சே ஆனா அன்னைக்கு ஏத்தனவம் ஃபேஸ் ட்ல நஜமாவே ஈ ஆளுங்க அப்படியே இப்படியே நின்டவர்தா பேஸ் நம்மால்ல ஒரு உயிர் போயிடுச்சுன்ற ஒரு பக் உக்காந்தாக்குடோ ம்ச் அவராதா வந்து கிட்டாரு இவரா போய் ஏத்துலன் வெச் ங்க அவராதா அவரோட உயிர வந்து மாச்சுட்டா ஆனா எப்படிங்க அவ்வளோ மனசு நடு ரோட்ல வந்து ச்சி இந்த உயிரே நம்மளுக்கு
அதுதா தெரியலங்க அது திடீர்னு நல்லாவே இருக்கு கவங்க அது டக்குனு அந்த எதோ முடிவு அந்த
ஆமாப்பா ரொம்போ ஆமாப்பா ரொம்போ கஷ்டமா இருக்கு இன்னைனிக்கு டீவில காட் னாங்க ஒரு பைய மாடில வந்து நின்னுட்ருக்கா கிஞ் விஞ்சு போன ஒரு தேர்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ஏஜ் இருக் கு அவ்வளோதா தேர்ட்டி டூ தேர்டி ஏஜ் அவ்வளோதா இருக்கு கடங் கடங்கார வந்து கடங் கேட்டது வட்டி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சோ ஆறு லட்சோந்தா கடன்னா அதுக்கு வட்டி கட் ட்ர மாரிருக்கா மாச மாச நா வட்டி கட் டர்ந்து எதொ ஒய்ஃப்குள்ள சண்ட வந்துருக்கு அப்பதா இப்டி யாது சி சிரெக்கால்ல பதிவாயிருக்கு பால்கனில வந்து நின்டா மேலயு கீழயும் பாத்தா
ம்
ஒரே அஞ்சு நிஷந்தாங்க அப்புடே திடீனு கால் எத்தப்ப ப்பு போட்டு அடு குச்ட்டாங்க அவ்ளதா டக்குனு உயிர் போயிர் ச்சா பிரச்சன இல்லிங்ளே
ஆமா அரகொறையா நின்டா
ட்டு கை கால போயிட்டு முதுகு போயிட்டு உக்கான்டனா என்ன பண்ணுவ நல்லா அப் அப்ப கூட எதொ அவுங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா வாழ்றது கஷ்டோன் றது யோசுச்சுட்டாங்க அவுங்க கடன் இருக்கட்டு கேக்கட்டு உயிர் இந்தாதா கட அந்த கடன கூட அடிக்க ஒரு நாள்ன ஒரு நாள் நா கட‌ அ கட்றம் போப்பா இந்த மாச இல்ல அடுத்த மாச கட்றே என்னால் சி இவ்ளொதா முடியு எ சக்திக்கு மீறி வாங்காதீங்க
ஆனா அத ஏத்துக்குறது இல்லங்களே அந்த கடங்காரவுங் க கடன் குடுத்தவுங்க ஏத்துரதுல்ல ரொம்ப அசிங்கப்படுத்திர்றாங்க ரொம்ப கச காயப்படுத்துறாங்க அந்த வலி தாங்க முடியர் தில்லெல்ல இந்த அந்த வலிய இந்த வலி பெருசுன் நென்ச்சு போயிர்றாங்க
ஆமா இல்ல இது கவர்மெண்ட்டே ஒர் ரூல்ஸ் போட்டாங்க ஒரு டைமு கடன் போயிட்டு கேக்கக் கூடாது விட் டு அது இப்போ த குழு ம மகளிர் குழுல்ல அப்ப எடுப்போல்ல சப்பரேட் டா கவர்மெண்ட் இல்லா ம வந்து பிரைவேட்ல வந்து இப்ப அந்த பிராமின் கூட்டொ அந்த மாரி சும்மா அ அந்த மாரி மகளிர் பொருல்லா எடுக்குறாங்கில்லைங்களா அதுல வந்து ஒரு லேடி வந்து போய் தற்கொல பண்ணிகிச்சு கிட்டத்தட்ட மூாணாயிரூவா கட்டலப் அவ்வளதா மூணாயிரூபா கட் லன்றதுக்காக போய் கேட்டாங்கன்ட்டு வீட்டான்ட போய் கேட்டாங்க அசிங்கமாயிடுச்சுன்ட்டு போய் தற்கொல பண்ணிக்கிச்சுமா அது ம்ச்
ம்க்ம்
கு ஒருவா அந்த ஊருக்கே யாருமே குடுக்குறது இல்ல அந்த ஊருக்கே அந்த குழு எல்லாத்திக் கேன்சல் பண்ணிட்டு யாருக்குமே கொடுக்குறது அப்டியே நிறுத்திட்டாங்க அது இருக்குறாங்க அந்த மாரி இருக்காங்க மூணாயிரூபா க்குல்லா வந்து உயிர போட்டு அ மிச்சுக்குறா அதாவது அவங்களோட அவ்மானோ அவ்ளோ பெருசா ஆயிடுச் ச்சாது
ஆமா மூணாயிரூவா கூட அவ்மானோந்தா அதிகம் என்ன நாலு பேர் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்துடுறாங்கள அது றது தாங்க முடியிறது இல்ல அவுங் அவுங்கள திருப்பி பேஸ் பண்றது எதுர்ல இருக் க்கவங்க பேஸ் பண்றதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக் கு தயக்கமா இருக்கு
ம்க்ம் ம்ச் இருக்கட்டு எதுவானா இருக்கட்டு கொஞ்சோ அவ் கொஞ்ச நேரோ யோசிக்கணு இல்லைங்களாப்பா இது இப்ப தற்கொலன்னொனே போனவ போனா இருக்கு ரெண்டு மூணு வருஷோ இருக்கு ரெண்டு பேரு லவ் போனாங்க எங்க ஊர்ல எ செர்ப்பு பேஸ்னாங்க ரெண்டு பேர் வீட்லயும் பேஸ்னாங்க இவுங்க மாப் புள வீட்ல ஒத்துக்கல அந்த பொண்ணு வேணா நாங்க கட் ரோண்டது இந்த பைய க போராடி அதாவது இந்த கால்து பசங்கல்லா கூட்டின் போய்னே இருக்குறாங்க அடா நீ என்ன குடுக்குற்து நா என்னா பேசற்துன்ற மாரி பேசிக்கறாங்க
ம்
அவன் அந்த பையன்னாப் பன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணி பண்ணா பண்ணுங் ங்க இல்ல என் உயிரேன்னர் வேண்டவே வேண்டா அப்படிப்பட்ட உயிரின்டு அப்டின் மெரட்டிகிறா அவுங்க அம்மா சும்மா ஏங்க என்கிட்லா இந்த மாரி பூச்சு காட்லா காட்டின்காதடா ஆ நீ போய் சாவற்தாச்சு போய் வேலயப்பார்ரான் போயிட்டுக்கறாங்க வேலைக்கி வந்து பாத்தா அந்த பையன் தொங்கிட்டுக்கறான் மா
அய்யோ டி
ஒரே அஞ்சு நிமிஷோ அவன் செத்தா அப்டின்னு கேள்விப்பட்ட ஒடனே அந்த பொண்ணு போய் செத்துர்ச்சு மா அந்த பொண்ணு செத்துருச்சு ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்தாங்க ஒன்னா பொதச்சுட்டாங்க ஆ அத தாங்க நா நெனச்சே இன்னிக் கூட எங்க ஊர்ல இருக்க கெழுவீங்களா இன்னா தெரியுமா சொல்லுங்க என்னாத் தா இருந்தாலு இவுங்களுதெல்லா லவ்வே கெடையாது அவுங்க ரெண்டு பேரு ஒன்னா செத்தாங்க பாரு அது தா உண்மையான லவ்வு ஒருத்த இல்லனா ஒருத்தரா வாழ முடி யாதுன்றதெல்லாம் அதுதான் உண்மையான லவ்வே அவன விட்டு என்னை அத விட இன்னா இருக்குன்ற மாரி வாச்சுக்குனா பாரு அவ
ம்
கிரேட்டுதா இவனு கிரேட்டு தான்ற மாரி பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சொல்யூஷனே கெடையாது வா லவ் பண்றது ஆஹா நம்ம லவ் பண்றது நம்ம நல்லா வாழ்ந் ந்து காட்ணோண்டு தா ஒரு கணவன் மனயா வாழணோ ணோ அழகா கொழந்தைங்கள பெத்துக்கணு நம்ம நல்லா வாழ ழ்க்க வாழனுன்றதா ஒரு மனசார நம்ம நெனைக்கறோ ஒத்துக்கல நம் போய்ரு போயிர்லான்னா அப்ப இன்னா வாழ்ந்துருக்கீங்க அங்க அங்க என்ன லவ் பண்ணிருக்கி அப்படி யோசிச்சாலு இப்டி யோ இப்டி யோ இது பாத்தது சூசைட்லே நெறைய்ய சூசை இருக்குதுப்பா யோஸ்சோ நெனச்சுக்கோ ஆமா ஈஸ்
ம் இப்ப பாருங்க நீட் தேர்வுக்கே ஒரு பொண்ணுக்கித் த்தானான்னு ஒன்
பொண் நேத்து ஆமா நேத்து சேலத்துல ஒரு பொண்ணு சூசட்டு பண்ணிக்கிட்டாலாமே ஐயோ அதுலருந்து எங்க வீட் சரி மா எதுவுமே கேட்காத அவ பத்து மார்க் எடுத்த கூட பரவால்லடானு பரவாயில்ல விட்டுரு என்ன ரெண்டு வருஷமா படிச் ங்கிறா பதுக்குட்டு அதனால சரி விடு ஆமா ஒரு பையன் தா பரவால்ல சக்ஸஸ் ஆச்சுனா ஓகே இல்லன்னா விடு அதே ஒண்ணு பேசி இது பண்ணுன் அவசியம் கிடையாது இந்த வழில்லனா இன்னொரு வழி போய்கலா ஓகேவா அப்டின்ட்டாங்க அதுக்கு அப்டியே மூஞ்சு சொ சொங்கினாங்கற அவ ஒரு ஒரு வகையா பதட்டமாவுக்குது என்ன நாளைக்கு எப்டி நாளைக்கு தா எக்ஸாம் எழுத போறா என்ன பண்ண போறானோ ஆமா நாளைக் கூட நா தா போ நா மட்டு தா போறே இவர் பெங்களூர் போறாரா
ஆ ஆ
ல்ல வேலருக்கு து அதனால கொஞ்சோ அர்ஜன் நா ஒருத்தர பார்த் நாளைக்கிளம்பரண்டாரு
ஆ
கூட்டின்ட் போணு சத்வாச்சாரி வேலூர் அங்க தா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருக்
ம் அது ஏற்கனே தெரிஞ்சு வச்சு ட்ருக்கீங்களா அங்க போய் சேரறதுக்குள்ள நம்ம வேற ஊரு போனாவே அட்ரஸே தெரியுது
ஒன்பது மணிக்கு கிளம்பிருவ நானு ஒன்பது மத்தியானோ ரெண்டு மணி நாளைக்கு எக்ஸாம் தா
ம்
ஒன் ஆர்க்கு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோ நாங்க எப்புமே
ஆ
ம் ம் என்ன பண்றது எல்லா பண்ணி தா பாவு கூட பசங்க பெத்துட்டோ நெனச்சிக்ங்க எல்லாமே பாத்தோ கஷ்டோ நஷ்டோ எல்லாமே பாக்கணு ஆம்பள பசங்கனாவு பயோ பொட்ட பசங்கனாவு பயோ ரெண்டுமே பயோ தா
அப்டி தா ங்க சின்ன பொண்ணு ஒரே ஒரு சப்ஜெட்ல அரியெர் வெச்ட்டா அல்ரா பாருங்க ஆ டிகிரில எப்புமே அவ ப்ளஸ் டூ வரைக்கு அவ டாப்பா இருப்பா ஸ்கூல்லயே அவ தா டாப்பா நா எக்ஸாம் பேப்பர் பாக்க போன்னா கூட அவ பேப்பரு தா ஃபஸ்ட் பாப் ஓகோவா ஏனா எல்லா லட்டு லட் ட்டா மார்க் இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்டேக் இருக்காம இருக்கு அப்டியே ஜெராக்ஸ் அடிச்ச மாரி து எழுதுவா ஏஎ இப்டி இருந் நம்ப இப்ப அரியர் வெச்சிட்டோமே ஃபஸ்ட் இயர் ந்து அல்ரா பாருங்க நம்ம வால்றத பத்தி எனக் பயோ வந்து அ இவ்ளோ வருஷோ நம்ப படிச்ச இப்டி இதாயிட்டோன்ற ஒரு இது ஒரு பக்
எந்து இதுவரையு மஸ் மிஸ்ஸே ஆனதில்லபு என்து அதே தா ஆ எல் கே ஜி லந்து அ டுவல்த்ல கெமிஸ்ட்ரியில போயிடுச்சு எனக்கு எனக்கு நெ எ அன்எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்காத ஃபெயிலியர் அது எனக்கு நினைச்சே பாக்காத ஃபெய்லியர்டா நா ஃபெய்ளாவனு நினைச்சே பாக்ல ஸ்கூலே ஷாக் ஆடுச்சு இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லாருக்கும் பக்காவா இருக்கும் இத்தனிக்கும் டீச்சி்ங் ட்ர டீச்சர் ட்ரைனிங்ளா நான் தா பஃஸ்ட் சும்மா ஸ்டேட் லெவல்ல பி எட் ல நா நைன்டி பெஸ்சன்டேஜூ எம் ஆட் நைன்டி பர்சன்டேஜூ எதுமே நான் கம்மியானதே கெடையாது மார்க் கம்மியானது கெடையாது எல்லாருமே கேப்பாங்க என் கூட இருக்கற டீச்சர்ஸ் பண்ணன்டு டீச்சர்ஸ் எ எம் எட் பண்ணோ பன்னண்டு டிச்சர்லப் பதிம் ஆ பதினோறு டீச்சரு அறியரு என்து மட்டுந்தா எந்த அரியரு இல்ல சிலர் அதனாலதா கேப்பாங்க எப்டி பிரசன்டேஷன் பண் எனக் கொஞ்சொ சொல்லி்க்குடு எப்புடி இருந்தாலு எவ்ளோ டஃப் ப்பா இருந்தாலு வந்து பாஸ் ஆயிட்ற எவ்ளோ டாப் மார்க் வர்ற ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு எடுத் த்திருந்தே சொல்லுவாங்க அதுதா சொல்ற ஃபெயிலர் என்னால தாங்க முடியாது பட் வந்து இப் இப்ப கல்யாணத்துக்கு அப்றொ ஃபெயிலியர்ன்றது ஈசி சியாப் போச்சு எனக்கு எல்லாமே பெய்லியர் ஆயிட்ச்சு ஆமா வாழ்க்கையே பெஃய்லியர் ஆயிட்ச்சா அதனால எது குடுத் ஃபெயிலு அட போடா பாத்துக்கலான்ற மாரி ஜாலியா ஆயிட்
இ இல்லல்ல கல்யாணோ ஒன்னு நம்பள பக்குவப்படுத்
பக்குவப்படுத்துதா ஆமா ஃபயிலியர்ன்றது அது வந்து அப்ப அந்த ஏஜ்ல வந்து ஒக் ஒக்கான்னு அழுதுனுப்போ ஐயோ இன்னாடா இப்டி ஆயிடுச்சேன்னு அந்த வ அதே பத்தி யோசிச்சு பெ பெஃயில் ஆச்சே பாத்து எழுதிக்கலா உடு அவ்ளோதா அடுத் அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணோ என்ன ஒர்க் பண்ணோ ஆ இதான அப் அப்படின்ற மாரி அதுதான் பசங்க ஓட்டுவானுங்க ஆஹ் செரிப்பா நெக்ஸ்ட் கல கண்டிப்பா கூப்பிட்டு நான் சொல்றேன் என்னனு